இதா
ஆ கேக்குது
சொல்லு நன் வா
வீட்ல டென்ஷன் ஆகுதுரா
எதனால
சும்மா வேலைக்கு வேலைக்கு போ ன் வேல இருந்தா தானே போ முடியு
உங்க அப்பா வந்துட்டாரா
அவரூ வன்ட்டரு
வந்து அவரு தா என்ன சொல்லிட்டு இருக்காரு
அவ அவரு ஒரு வேலையே இல்லையாம்மா
செரி
கடைல ஒன் கொழம்பி எப்டி இருக்கர் ரா
நீ என்ன சொன்ன அதுக்கு எதுவு பேசுனீயா நீ எதுவு
நால்லா இருந்தே எங்கிட்டே பொலாம்ன சரி அம்மட்ட போய் பொலம்
உங்க அம்மாட்டயா
ஆ
ஆ என்ன சொன்னாரு
என்ன சொன்னாரா என்ன சொன்னருன்னா இது தா இன்டர்வியூ போனா வேலையே கெடைக்க மாட்டக்கிது எவ்வள நாள் இப்டி இருக்கணு
ஆ
ஆ அப்டின்னு
ஆ நீ சொல்ல வேண்டியது தானே
என்னன்னு
நம்மளே இப்ப என்ன இருக்க படிச்சவங்க எல்லாத்துக்கு வேல கெடைச்சதா அப்டின்னு சொல்ல வேண்டியதுதானே
அம்மா அவர் என்ன பிரச்சனைனா
ஆ சொல்லு
நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்லே
ஆம்மா
அவ வந்து வேலைக்கு போயிட்டா
ஆம் மா அந்த வேலைக்கு போயிருக்கா
போறா அப்பிடினு ஆனால எனக்கு மண்ட காஞ்சி
ஆ
டென்ஷன் ஆயிட்டே
சேரி
அப்போ அவனு ஃபோன் பண்ணி சொல்லிடே
சேரி வேலைக்கு வரேன்னு சொல்லி ட்டியா
ஏட்டு வெயிடா சொல்லிருக்கே
ஆ சேரி
அவனு ஆனா அவன் சம்பளோ இன்னி சொல்லல எவ்ளோன்னு
ஆ சேரி நல்லதுதா ஆனா அங்க போனா ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கு உனக்கு அது செரியாகுமா என்னன்னு எனக்கு தெரியல எங்க வீட்லையு இப்போ ஒன்னும் சொல்றது இல்ல ஏன்னா அம்மாக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அதனால இப்பதா கொஞ்சோ ரெக்கவரி ஆயி வந்துட்டுருக்காங்க அதனால இப்போதைக்கு ஒண்ணு சொல்லுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு இன்னி கொஞ்ச நாள்ல பழைய படி பேச ஆரம்பிச்சிருவாங்க
ஒனக்கு பிரச்சன இல்ல எங்க வீடுவத்தி தெரியாது உனக்கு
உங்க வீட்டுல நீங்க எப்பியுமே உங்க அப்பாதா எதோ ஒண்ணு பொழம்புறாரு வந்துட்டு அவர் வேல இல்லாட்டினாலு உனையதா ப்ரெஷர் பண்றாரு வேல இருந்தாலு உனையதா ப்ரெஷர் பண்றாரு
என்ன ப்ரெஷர் பண்ணலலா என்ன வந்து டேரட்டா ப்ரெஷர் பண்ணல எங் எங்க வீட்ல எங்க அம்மா ட்ட ப்ரெஷர் பண்ணி எங்க அம்மா எனக்கு ப்ரெஷர் பண்டு
ஆ புரிஞ்சிது புரிஞ்சிது ஆ திடீர்னு ஒரு நே ஆ சொல்லு
நாதா புக்கு கடைக்கு சொல்லிட்டே போலான்ட்டுருக்க ஒரு மாசோ மூடிட்டு போயிட்டு
ஆ சேரி
அப்புறோ வாத்துக்கலா
சேரி உன்னால என்ன முடியுமோ அத நீ முயற்சி பண்ணி பாரு அது செட் ஆகுதான் உன்னால முடியு ட்ரை பண்ணு உனக்கு என்ன வருதுன் நீ பாரு அதுக்கப்புறோ பாக்கலா
அப்பறோந்து இன்ட் இதே ஊருதான் ஆ வரும்முல
ஆமா இனி வருமே ஆனா நம்ம இந்த வேலைக்கு நீ போய்டீனா வேற ஏதாவது இன்டர்வியூ வந்தா நான் கூப்பிட்டா நீ திருப்பி வருவியா லீவு் கெடைக்குமா
அதெல்லாம் சொல்லி வச்சருணும் முன்னாடியே
அது முன்னாடியே எப்படி சொல்ல முடியும் இன்டர்வியூ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணுவோம் லிங்க் கெடைக்கும்
அப்படி இல்ல அவங்ககிட்ட போற இடத்துலேயே சொல்லிடணும் இந்த மாதிரி நான் தேடுவேன் எனக்கு வந்து நீங்க கடைக்கு எனக்கு தேவைப்படற டைம்ம நீங்க பி ஏ கூட நோ அப்படின்னு சொல்றாங்க
தேவைப்படுற டைம் என்னைய நீங்க எனக்கு வந்து விடுமுறை தரணும் அப்படின்னு நீங்க கேக்கணும்
ஆமா
ஆ அது கெடைக்குமா
அது கெடைக்கணும்
அத முன்னாடியே நீ சொல்லரு அப்படி இருந்தா மட்டும் வேலைக்கு போற மாதிரி இருந்தா போ இல்லாட்டினா வேண்டா
ஆமா
ஆ உங்க அப்பாதான் அப்படி வேலைக்கு போ அது இதுங்கறாருன்னா நான் உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் கேளு
என்னது
ஒன் கிட்டதான் மின்சார வண்டி இருக்குல்ல ஒன்னுமே இல்லை ரொம்ப சுலபமான ஒரு வேலை அமைதியா டெலிவரிக்கு போ ஈஸியா இருக்கும் ராப்பிடோ ஓட்டுங்க ராப்பிடோ
ஏய் அந்த வண்டியில ஏப்ரிடா ரேபிடோ போடு
அதெல்லாம் போடலாம் இப்போ புதுசா இப்ப ஆன்லைன்ல இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு
அந்த வண்டியில உட்கார்ந்தாலே அதும் ஸ்பீட் பிரேக்கர் ஏத்திறக்குனால வண்டி கழண்டுறது
ஆ புரிஞ்சது புரிஞ்சது எனக்கும் புரிஞ்சுது ஆனா இப்போதைக்கு புதுசா அந்த ஒரு இதுல கொண்டு வந்துருக்காங்க அப்படி ஸ்கூட்டி எடுக்குற மாரி இருந்தா டவண்டிபைவ் பர்சென்டேஜ் ஆஃபர் அது போக பிளாட்பார்ம் பிரீ எந்த விதமான அடிஷ் னல் அமௌண்ட்டும் நம்ம அதுல கட்ட தேவையில்ல
என்ன வண்டி
அந்த ரேபிடோ ஸ்கூட்டி ஓட்டுற மாரி இருந்தா
இது ஈவியா
ஆமா ஈவி ஈவின்னு இல்ல எந்த விதமான இயசுக்கான எதுவா இருந்தாலும் ஆனா ஸ்கூட்டியா இருக்கணும் அது
ஆ செரி
ம் அது ஓட்டுனா என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஓட்டுறா நம்ம ஜிம்முக்கு வர பையன் அவ பாத்தீன்னா இப்பதா ஓட்டி தெனமு மூணு மணி நேரம் மட்டு ஓட்டுறா ஓட்டி அவனுக்கு வந்து தொள்ளாயிர ரூபா ஆயிர ரூபா கரெக்டா எடுக்கிறா ஆரஸ்புரம்ல மட்டு லைன்ல ஓட்டி
ஆனா அதுதா வண் டியெடு சுத்தனு
வண்டி எடுத்து சுத்தனு ரொம்ப சுத்த வேண்டா ஒரே லைனு ஒரு லைன்ல மெயினான லைன் எடுத்துட்டோம்னா அந்த லைன்ல மட்டு எடுத்துட்டு ஒருன்னு பிக் பண்ணி பிக் பண்ணி ஸ்டைட்டா வரும்போது மூணு நேரம் கழிச்சி கரெட்கா நம்ம வீடுக்கு வர மாரி உக்கடம் வர மாரி ஒரு பிக் எடுத்து வந்துரணு ஈஸியா பிக்கப் ட்ராப் லொகேஷன் மட்டு கரெட்டா எடுத்து வந்துரணு அப்டி வந்தோம்னா ஒரு நாளைக்கு சேத்தலா அந்த பைய இப்போதைக்கு மூணு மாசம் ஓட்டி அந்த பைய இப்பயே நாப்பதாயிர ஐம்பதாயிர சேத்திட்டா இது உனக்கு புரிஞ்சதா உம் அப் இப்டி உக்கு ப்ரஷர் பண்ணுறாங்கப் படிங்கிற மாதிர இருந்த இந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பார் எல்லாமே ஈஸி தா நீ பண்ற மாரி இருந்தா சொல்லு எ நண்பன்ட்ட நா பேசுறே
இன்னைக்கு இது நா இதுக்கு இன்டரெஸ்ட் இல்ல எனக்கு
சேரி ஒ நண்பருடன் வெளிய போனில என்ன பண்ண அத சொல்லு கேப்போ
அவ கூட போயி வண்டில அப்டியே சுத்துனோ அப்டியே ரவுண்டிங் போனோ கொஞ்ச நேர ரவுண்டு அடிச்சுட்டு ஹெல்மெட் வாங்க போயிருந்தோ
செரி
ஹெல்மெட் வந்து ரேட்டு அதிக எல்லாமே என்ன ஹாஃப் ஹெல்மட்டே ரேட்டு
ஆ அவனுடைய இருசக்கர வாகனத்துக்கா
அவனோட இருசக்கர வாகனத்துக்குதா
ஆ சேரி
அது காலேஜ் போறோனோ
அ
நாளைக்கு ஃபஸ்ட் டே ஒண்ணுது
ஆ இன்னைக்கு போனோனே
இன்னைக்கு மீட்டிங் நடஞ்சாமா சும்மா அது மீட்டிங்ல பேசி கிளாஸ் எல்லா காட்டலையாமா
சேரி சேரி
நாளைக்குதா உங்களுக்கு எல்லாம் வந்து பிளாசு எல்லாமே சொல்லுவாங்
சேரி எனக்கு புரிஞ்சிச்சு
அப்பறம் பேகு வாங்கிட்டு அப்டியே வந்ட்டோ
சேரி சேரி பேக் எவ்ளோ வந் ஆ சேரி
காசு சேத்தி நம்ம போலா
ஆ சேரி சேரி நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பளத்ல நம்மளே போகலா அதுதா நல்லது உம் சொல்லு சொல்லு
அப்பறோ அதா நாளைக்கு கேட்டுட்டு அப்றோ வந்து நம்ம கவுர்மெண்ட்லேந்து ஸ்கீம் இருக்குல்ல
ஆமா
வேல இல்லாதவுங்களுக்ல்லா
ஆமா ஆமா ஆமா ஆமா என அது புரிஞ்சது தெரியு அத அப்ளே பண்ணிட்டோமே நம்ம நா அப்ளே பண்ணிடேன். ஏலே அ அன்னைக்கு நம்மளுடைய நண்பர் அந்த ஸ்டேஷனரி நண்பர் பண்ணாருல்ல
அது வேற இது வேற
அது வேறயா சேரி அப்போ நாளைக்கு எப்ப பண்ணுறீங்கனு சொல்லுங்க அப்ப போலா
நாளைக்கு நாங்க நா ஃபஸ்டு பண்ணிட்டு அதுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா சொல்றே அப்றோ போய் பண்ணிக்கீங்க
ஆ சேரி எங்களோட என்னோட அப்பாவு சொல்லிட்டே தா இருக்காரு நீ போய் பண்ணுன்னு
ஆமா அது இன்னி அமல்படுத்தலேல
ஆமா
பண்ணாதா அது என்னன்னு கண்பாமே இன்னு பண்ணல அதுக்கு இன்னு குடுக்கல காசே
ஆ சேரி சேரி
அதுதா
ஆ பாக்கலா என்ன இதுன்னு பாத்துட்டு போகலா
இல்லன்னா உங்க அண்ணணு உங்கண்ணே வேல சஞ்ச கம்பெனி இருக்குல
ஆமா
அதே
ஆ ஆ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்க முடியாது ஏ நம்ம வந்து என்னுடைய அண்ணன்ட்ட சொல்லி அவர்ட்ட பேச சொல்லலா
சும்மா சும்மா சொல்லி ஐடியா கெடைக்குதா பாரு
ஆ எங்க அண்ண என்ன சொல்றான்னு பாத்துட்டு அவன்ட்ட கேட்டு தே அவுங்கள்ட என்னன்னா போன்ல பேசிட்டு அப்றோ அவுங்க சொல்லுவாங்க சொன்னக்கப்றோ வேணா நம்ம பேசிட்டு திருப்பி சொல்றே உனக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அவங்க ஓகே அப்டிங்கத ஓகே அப்டிங்கர மாரி சம்பளம்மலா கம்
ஆ அதுபோது சார் இப்போதைக் வேல வீட்ட விட்
ஆ இப்போதைக்கு வேல ஆனா அவர் கைடுக்குற வேல அவ ரொம்ப டிமாண்டான வேலையா தா இருக்கு எப்டி சொல்றதுனா நீ பிரண்டன்ளயு வேலசெய்வ பேக்கெண்ட்ளயு வேல செய்வ அதனால ஒனக் ஒரு நல்ல ஸ்கில் கெடைக்கு நீ எதுல போனாலு நீயே போட் டுக்கலா நீ பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீ புதுசா ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றேனா நீ அங்க ஃப்ரண்டென்ட்ல நீ ஆட்டோமேட்டிக்கா நீ ஆல்ரெடி வருவ ஆ ஒரு வருஷோக் வேல செஞ்சிருக்க அப்டினு சொல்லி அத நீ செர்டிஃபிக்கேட்டா மாத்திக்கலா அங்க வேல செஞ்சத அப்டி இல்லாட்டினா பேக்ண்ட் உனக்கு பார்ம் கழிச் அது ரொம்ப நல்லது அது எல்லாமே உனக்கு ஸ்கில்லு கெடைக்கு எங்க அண்ணா இப்ப இப்ப போயிருக்கான்ல ஆமா இப்ப அவனுக் கேட்டா நா சொல்லுவே நா அங்க இருக்கும்போது ஃபரண்ட் எண்ட் பேக் எண்ட் எல்லாமே நாந்தா வேல செஞ்சே இங்க இருக்கும்போது எனக்கு வேல கம்மியா தா இருக்கு ஆனா படிக்கதா அதிகமா வக்கிறாங்க ஏன்னா அங்க பொது பழைய பழைய எடத்துல இருக்கும்போது எல்லாம் போமே அவ தா செய்வா ஃபிரண்ட் எண்ட் பேக் எண்ட் எல்லாமே அவ தா செய்வா இப்ப புதிய கம்பெனிக்கு போனதுல வந்து அவ வெறு பேக்கண்டு மட் டுதா வேல செய்வா அப்போ அவனுக்கு ஒரு வேல தானே
ஆமா
போது அவனுக்கு கொஞ்சோ சுலபமா இருக்கு ஆல்ரெடி அந்த எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் இப்டி ஈஸியா பண்ணனு அப்படிங்கறது அந்த பழைய கம்பெனியில அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்கில் ஏன்னா அவனே தா கத்துக்கிட்ருந்திருப்பா அ அதனால அது ஒரு லெஸ ரிடன் பேஸ்டுதா அதுதா அதுதா ரியல் டைம்ல அவ ஒன்னு கத்துட்ருக்கா அதனாலதா ஈஸியா போயிருக்கா அத கிராக் பண்ணி இன்டர்வியூ
அப்ப வந்து நீ சொல்லி பாரு சம்பளொ கூட எதிர்பாக்கல
ஆம் ஆ
சும்மா தெரிஞ்சுட்டு வேல தெரிஞ்சுக்கணு சொல்லி கேப்போ
ஆ அதுதா அதுதா அதுதா அத உங்கள்ட்ட பேசிட்டு என்னன்னு கேட்டுட்டு நா உனக்கு சொல்லுறே நண்பா ஆ நம்ம என்னன்னு பா க்கலா எனக்கு கொஞ்சே வேல இருக்கு அ எங்க அம்மா வேற கூப்பிட்றாங்க
அப்படியா சே அப்புறோ கூப்புடு வைக்கிறே பாய்